வணக்கங்க
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நீ எப்டி போச்சீங்க டே இன்க்கி
நானு நல்லா இருக்கேங்க இன்னைக்கி ஏதோ போச்சுங்க ரொம்ப பெட்டர்ல்லா சொல்ல முடியாது ஓகே
ம் ஓகே ஃபுல் ஃப்ரெஷ்ஷா போச்சு அப்புன்னா உங்களுக்கு சொல்லும் போது தெரியுது உங்களுக்கு எனக்கு
பிரெஷர்ன்னு சொல்ல முடியாது அததுதா சொல்றேனே ஓகேவா போச்சுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டங்க நீங்க
ப்ப செஞ்சிங்க இன்னைக்கி என்ன ஸ்பெஷல் செஞ்சிங்க
நானா நாங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டோ இன்னைக்கி
ஓ மை கா ஓ கடல வாங்கி சாப்பிட்டீங்களா
ஆமாங்க
ம் பரவாயில்லைங்க அப்பப்போ டெய்லி சமைச்சு சாப்ட போர் அடிக்குங்க சப்பப்ப ஆட் பண்ணிக்கங்க இந்த மாரிதா ஃபுட்டு் கொஞ்சோ உங்களுக்கு கொஞ்சோ ரெப்ஃப்ரெஷ் ஆகு
ஆமாங்க ஃபுட்டு கடையில வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச அந்த பெல்லி கொஞ்ச அதிகமயி ச்சு கொறைக்கணுன்னு இருக்கு நானே
அப்டிங்களா அதெல்லா கொறையாதீங்க நீங்க கொஞ்ச நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பேபி இருக்காங்க
ஆ இருக்காங்க ரெண்டு பொண்ணு இருக்காங்க
ம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்ச கொறதுக்கு வாய்ப்புங்க ஆ சொல்லுங்க நா சமச்சங்க ம் லன்சுக்கு லெமன் ரைஸ் பண்ணி கொண்டு போனுங்க இன்னைக்கி நா இன்னைக்கி வேலைக்கு போறேங்க நா டீச்சருங்க ஸ்கூலுக்கு போறே நா ஒ ர்க் பண்றே நா மேக்ஸ் டீச்சரு
ஓ நீங்க நைட்டு எதோ அதே லெமன் ரைஸ் சே சாப்ட்டுட்டீங்ளா இல்ல புதுசா வந்து எதாச்
இல்லைங்க செஞ்சுங்க டிஃபன் சப்பாத்தி செஞ்சுட்டு கூர்மா வெச்சு சாப்ட்டங்க
ஏங்க வேலைக்கிப் போயிட்டு வரேன் சொல்றீங்க வேலைக் போயிட்டு வந்து இதெல்லா செஞ்சி சாப்ட முடித்
என்னாப் பண்றதுங்க பசங்க இருக்கிறாங்க இல்லைங்க பசங்க இருக்கும்மோது சாப்பாடு செஞ்சாதா சாப்பர்றாங்க இல்லனா ஒரே அழ்றாங்க சே அவுங்கள கோசறமாச்சி செஞ்சி சாப்புன்னு இல்லைங்க
வீட்ல யாரையனா ஹெல்ப் பண்ண சொல்றதுங்க தனியா எப்டி செஞ்சி சாப்டுவிங்க
ஹெல்ப் பண்றாங்க அதெல்லாப் பிரச்சன இலைங்க
ஆமாவா ஆனா சப்பாத்தி அந்த நைட்ல வந்து சப்பாத்தி சுட்னுன்லாங் கஷ்டோ இல்ல எதாவ் தோச எதாது சுட்றது
புலா சாப்புட்லா மார்னிங்கு தோச இட்லிதா ஊத்துரோ திருப்பி நைட்டுக்கு அதேன்னா கஷ்டமாருக்கு வீக்லி ஒன் சப்பாத்தி இப்ப பண்ணிர்ருது நான்
ஆமாவா
வீக்லி ஒன்ஸுதாங்க ஆ மம் அவப் போற துக்குள்ள செஞ்சி வெச் பெசஞ்சி வெச்சிருவாங்க நா வந்து தேச்சி எம் பொண்ணு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணு சுட்டுக் குடுப்பா அ சமையல் வே கொழம்பு செஞ்சிருவே இப்டி இப்டி போயிடுதுங்க அது பாட்டுக்கு கால்லு திருப்பி எழ்னு ஓட்ணுங்க இப்டியேதாம் போயிட்ருக்கு ஒர்க்கு நீங்க என்னங்க ஒர்க் பண்றீங்க பாப்பா அப்பிடிங்ளா சேம் டூயுங்க வேல்ப் பத்தி நம்ம ஜாப் பத்தி தெரியு
ஆமா வரதுக்கே சிக்ஸ் ஓக் கிளாக் ஆயிருத்து அதுக்கப் ப்றோ வந்து சமச்சி சாப்ட்டு நா அதனால்தா இன்னிக்கி டெய்லி சமச்சுனே இருக்றோ இன்னிக் வெளிய வாய்ங் சாப்புல்லாமேன்தா பிரியாணி வாய்ங் சாப்ட்டோ
அப்டி உங்க கேன்டீன் சாப்ட்டீங்ளா வாங்கி இல்ல வாய்ங் போட்டீங்ளா இல்ல என்னா எதும் குடுத் தாங்ளா உங்ளுக்கு
எங்கப் அ ஈவுனிங்கா
ஸ்கூல்ல இப்ப நைட் சாப்ட்டீங்ளா பிரியாணி
டு பிரியாணி சாப்ட்டேங்க ஸ்கூலுக்கு நா எடுத்துட்டு போய்ட் ட்ட ரைஸ் வடிச்சி பீட்ரூட் பொரியல் எடுத்துன் போய்ட்டு அதலே மிக்ஸ் பண்ணி பீட்ருட் ரைஸ் சாப்டுட்டோ நைட்டு வந்துட் டயேடா இருந்தது சேரி பசங்ளு பிரியாணி வேணுன் கேட்டாங்டே சொல்லிட்டு வாயின்ட் வந்தே சாப்டுட்டோ
ம் சூப்பருங்க
எப்போமே எ சமையலே சாப்ட்டு சாப் டு போரடிக்குதா அ அதனால சரி இன்னைக்கி ஒரு சேஞ்சுக்கு வாங்கி சாப்புட்லாமே
பரவாலைங்க அப்டிதா விடுங்கன் முடில்னாப் பண்லா பாத்திக வெக்கித்தா பசங்க கேட்டாங்க ஆசப்பட்டு செய்லா நோ ப்ராப்ளம்
அ அப்றோ நீங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்குங்ளா
ம் டெய்லி ஸ்கூல்தாங்க
ஈவினிங் எத்தன் மணிக்கி வரீங்க
ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துர்றேங்க நார்மல் டைம்ல அசல் கிளாஸ்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுதுங்க
ஆமாங்ளா
ம் நாங்க எயிட் தேர்ட்டிக்கு பஸ் வந்துது காலைல அட்ச்சுக புட்ச்சுக ஓர்றதா இருகுதுங்க அப்டியே போதுங்க
பசங்க எல்லா
பசங்க ஆ ஆ இல்ல இல்ல அவுங்க வேற ஸ்கூல் நா வேற ஸ்கூல்ங்க நீங்க டெட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்ளா இப்போ டெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா அப்ளை பண்ணிருக்கீங்ளா
இல்லீங்க போர் எக்ஸாம்ன்னு சொன்னாங்க போல ஃபைவ்வோ ஃபைவ் ஃபைவ் சொன்னாங்க
கம்மிங் சண்டே எக்ஸாமுங்க
ஆமா இல்ல நா ஏதுவு அப்ளே பண்ணல நீங்க ஏதாவது பண்ணி இருக்கீங்ளா
இல்லேங்க எங்க ஸ்கூல்ல அப்ளே பண்றதுக்கா வாய்ப்பு குடுக்கலீங்க
எல்லா ஸ்கூல்லயுமே குடுத்தாங்ளே ஏ குடுக்கல நீங்க கேட்ருக்கலாமே ஸ்கூல்ல
ஏங்க அது பிரின்ஸிபல் சைன் பண்ணி குடுத்ததா டி ஆஃபிஸ்கு எடுத்துட்டு போனுமா
ஆ
ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேனு சொல்ட்டு இந்த ப்ரின்ஸ்பில் இந்த ப்ரின்ஸ் பில் அது சில ஸ்கூல்ல ப்ரின்ஸ்பெல்லே முயற்சி பண்ணி பண்ணி கு குடுத்துருக்காக சில ஸ்கூல்லா எல்லா அப்ளே பண்ணி குடுத்துருக்காங்க எங்க ஸ்கூல்ல அது பண்ணவே இல்லிங்க அது என்னா பண்றது அவுங்க
நா நாங்க ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஆ டி ஓ வ சி ஓ வெ ஸ்கூலுக்கு வர வச்சு அப்ளே பண்ணிருக்
அத லச்ல்லா புரோவெய்ட் பண்ணி டி ஓ ஆஃபிஸே ஸ்கூலுக்கு வர வச்சு சைன் வாங்கி குடுத்து எல்லா டீச்சர்ஸ்க்கு பண்ணிருக்காங்க எல்லா ஸ்கூலுமே அத நல்ல குட் பிரின்சிபல்னா நல்லா பண் அப்பறங்க நம்ம ஏ பண்ணனு எல்லாத்துக்கு நம்ம ஏ பண்ணனுன்னு இருக்கவங்க பண்ண மாட்டாங்க எ பொண்ணு ஸ்கூல்லதாங்க
மட்டும் சைன் மட்டும் பண்ணிருக்கலால்ல அவுங்க
நானு எ ஃப்ரண்டு லதா அப்ளிகேஷன் ஃபாம் ஃபில் பண்ணி உள்ள குடுத்துங்க கரஸ்பான்ஸ் சார்கிட்ட அவுங்க இன்னைக்கு பண்றே இன்னைக்கு பண்றே சொல்லிட்டு பண்ணவே இல்லைங்க அவுங்க கடைசியல டேட் முடிஞ்சு பண்ணமாட்டேன்னு சொல்லிட்டாங்க
ஆமாங்களா சரி விடுங்க இதுக்கு அப்பறோ வர எக்ஸாம் அட்டன் பண்ணி ஒரு ஏதோ ஒரு இதுல நல்லதா போட்டு ஆ
ப்ப போய் இப்ப அந்த ஸ்கூல்ல சொன்னாங்க இது நாங்கள நாங்க பண்ணோ அப்டின்னு அப்பதா தெரிஞ்சு எல்லா ஸ்கூலு பண்ணி இருக்காங்க நம்ம ஸ்கூல் தா மோசமான ஸ்கூல்னு நெனச்சுகினு மனச தேத்துக்கணுங்க எல்லாமே எழுதுறாங்கன்னா இந்த வருஷ போரு
ஆமா எனக்கு பாக்கும்போது அது கொஞ்சோ கஷ்டமா தா இருந்தது நா ஒர்க் பண்ற ஸ்கூல்லயுமே சேம் அதே மாதிரிதா பண்ணாங்க லாஸ்ட் மினிட் வரையு சைன் பண்ணவே இல்ல இதோ பண்றே அதோ பண்றேனு சொல்லிட்டு
பண்ணலேன்று சொல்ட்டா கூட வேற ஸ்கூல்ல பிரின்சிபல் கேட்டு நம்ம பண்ணி இங்க ஒர்க் பண்ணனு சொல்ட்டு சைன் வாங்கி நம்ம அப்ளே பண்ணிருக்கலா பண்டித்தறே பண்ணித்தறேன்னு சொல்லியே அவுங்க ஏமாத்திட்டாங்க
என்ன பண்றது விடுங்க இத விட ஒரு பெட்டர் சான்ஸு கெடைக்குன் சொல்லிட்டு ஆமா
நானு சரி ஓகே அப்டின் நா விட்டுட்டேங்க
பண்ணுங்க எல்லா எக்ஸாம்கும் பிரப்பர் பண்ணுங்க பிரப்பர் பண்ணி வச்சு ங்க எல்லா எக்ஸாம்கும் பிரப்பர் பண்ணி வச்சீங்க அப்டின்னா பண்ணிக்கலா
உம் உம்
இப்பயே பிரப்பர் பண்ணினே இருந்தீங்கன்னா எல்லா எக்ஸாமு அட்டென் பண்லா பிரப்பர் பண்ணுங்க வரு
கண்டிப்பாங்க நீங்களு அப்டி ஜாப்பு டீச்சர் கவர்மெண்ட் போஸ்ட்டு வாங்கது ட்ரை பண்ணுங்க படிங்க ஒன் அவர் ஸ்பென் பண்ணுங்க ம் க்கும் இப்டியே ப்ரைவேட் ஸ்கூல்லா போயிருந்தனா வாழ்க்கை செட்டல் ஆக முடியாதுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனா மீட் பண்றீங்ளா பாக்குறீங்களா எதனா ஆ பேசிருக்கிங்ளா ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்சு ஓல்டு ஸ்டாஃபுங்க எதனா
பாக்குறதெல்லா இல்லைங்க யாரையு ஆனா ஃபோன் பண்ணி பேசுவோ ம் ஆமா பேசியிருக்கோ ஆனா பாத்தது இல்ல இன்னு ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் ஒன் மந்த் ஆயி ச்சு அவங்கள பாத்து திரும்ப பாத்தாதா பேசுணு
அப்டிங்ளா
ஆமா எங்க ஸ்கூல்லருந்து வந்து வீட்ல வேல செய்றதுக்கே கரெக்ட்டா இருக்கு எங்க மீட் பண்றது
ஆமா அந்த பிரைவேட் ஸ்கூல் போயிட்டாவே நம்ளுக்கு அது கரக்டா ரொட்டீனா இருந்துக்கு க்குது எதுமே நம்ம பண்ண முடியுது இல்ல
ஆமா
ஃபோன் பேசுறக்கு கூட டைம் இருக்குறது இல்லங்க தான
ஆமா ஆமா நீங்க என்ன கிளாஸ் ஹண்டில் பண்றீங்க
நானு நயன்த்து டென்து மேக்ஸ் கேண்டில் பண்றேங்க
ஆமாவா ஓகேங்களா செட் ஆயிடுச்சுங்களா ஸ்கூலு புது ஸ்கூல் போனேன் சொன்னீங்க
எல்லா ஓகேங்க எவரி திங் வில் பி ஓகே நார்மல் எதுவு பிர்ரஷர்லா கெடையாது சோ இப்ப இந்த இயர் நா டென்த்து ஹேண்டில் பண்றதுனால கொஞ்சோ எனக் எனக்கு கஷ்டமா இருக்கு லேர்ன் பண்ணிக்லா அப்டின் க்கொசரோ என்னே நா பூஸ்ட்டப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேங்க மத்தபடி ஸ்பிரில்லோ க பிரின்ஸ்பில் டார்ச்சலோ கரஸ்பாண்ட் டார்ச்சலோ ஸ்கூல் பிர்ஷரோ அதெல்லா எப்பவுமே கெடையாது எப்டியு டூ பீரியடு ஃரீ லெசர் குடுத்துர்றாங்க ஸ்ட்டென்த்து கம்மி அதெல்லா ஓகே செட் அந்ததா டென்துன்றனால கொஞ்சோ எனக்கு சஃபரா இருக்குது மேம் மத்தபடி நோ ப்ராப்ளம் இந்த இயர் அப்டித்தா இருக்கு எனக்கு
ஒன் இயர் ப்ரிப்பர் பண்ணீங்க அப்டின்னா உங்குளுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதவு கரெக்டா இருக்கு
ம்
அ ரெகுலரா ரொட்டன் நெக்ஸ்ட் இயருக்கு வேற ஸ்கூல் போய் ட்ரை பண்ணும் போது அத டெமோ கிளாஸ் எடுக்கு உங்குளுக்கு பெப்பர் பண்ணா கரெக்ட்டா இருக்கு
சொன்னதுலேந்து நானு செரி ஓகே எடுக்கலா என்னதா பண்ணலான் சொல்ட்டு கான்ஃபிடன்டா எ ஃப்ரெண்ட்சுங்களா எனக்கு பூஸ்ட்டப் பண்ணாங்க சோ ஓகே நானு பண்ணினு தா இருக்கங்க ஒன் மந்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ம்
அப் அப்ப ஃபர்ஸ்ட்டு சேல்ரில ட்ரீட் தானா
ஷூவர்ங்க கண்டிப்பாங்க
ஆஹ
ச
ஓல்டு ஓல்டு ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லா மிஸ் பண்றீங்ளா
ஆமாங்க எ ஓல்டு ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க அவங்களதா
ஆஹ்
ரொம்ப மிஸ் பண்றங்க செரி இங்கியு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க பட் ஆனா அவங்கள மாரி வராது இல்லைங்க
செட் ஆகணு ஆ எவ்ளோதா செட் ஆனாலு பழைய ஃப்ரெண்டு
பழைய ஃப்ரண்ட்ஸ் மாரி ஃப்ரண்டுதா அப்டியே மூ ஆன் லைஃப் லைஃப் மூவ் இப்டி போயிட்டுதா இருக்க முடியு பட் ஆனா இது நாங்க எதிர்பாக்காத டுவிஸ்ட்டுங்க அதா
ஹ எதிர்பாக்காத திருப்பம் ஆனா அது போக போக நல்ல திருப்பமா இருக்கலாம்
ம் அதா எதுமே நை எது எது நடக்குதுன்னு ஆமா எது ஒன்னு எழக்குறோமோ அது நம்ம நன்மைக்குதா எந்த எடத்துக்கு போறமோ நமக்கு பெஸ் நெனச்சிட்டுதா போறே ஒன்னு எது நமக்கு கெடைக்காம போதோ அது நம்ம நல்லதுன்னு நெனச்சிட்டுதா நானு மூவ் பண்ட்டு போயிருக்கே
ம் இந்த ஃப்ரெண்ட மிஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு புடிச்சிட்டிங்க அப்டின்னா இந்த ஃப்ரெண்டெல்லா மறந்துருவீங்க
அப்டில்லா மறக்க முடியாதுங்க ஒங்கலல்லா என்னால
அதெல்லா எப்பவு மறக்க முடியாது எப்டியு வீக்லி ஒன்ஸ் அப்பபோ பேசிக்கிறது அதெல்லா கண்டிப்பா இருக்கு
ஆ ஆ
இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா க்ளோஸா பேசுறாங்க ஜாலியா இருக்காங்க
ஆ ஆ
ம் ம்
சரிங்க இவ்ளோ நேரோ எங்கூட பேசினதுக்கு ரொம்ப
சரிங்க ரொம்ப என்னய அழைத்ததுக்கு நன்றிங்க நானு உங்கள அழைத்ததுக்கு நன்றி மறுபடியு நம்ம நம்ப பாக்லாங்க உங்கள் காலை நா கட் பண்ணி கொள்ளுகிறேன் பாய்
ஓகே பாய்
ஹ